ஹலோ
ஹலோ வணக்கம் சி்ஸ்டர் எப்டி இருக்கீங்க
வணக்கம் பிரதர்
ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸடர்ஸ் அப்றோ வீட்லலா எப்டி இருக்காங்க
ஆ வீட்ல எல்லாரு ரொம்போ நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் சூப்பர்
ம்
அப்றோ ஏதாது மூவிக்கு போனீங்ளா எதாது நியூ மூவில்லா வந்துருக்கு சோ எதா மூவிக் போனீங்கிளா
ஆ ஒரு மூவிக்கு போய்ட்டு வந்த சூப்பரா இர்ந்ச்சு இப்ப சூர்யாவஜு வந்திருக்குல்ல வந்துச்சூல ஆ ஆ நல்லா இருந்துச்சு அந்த படோ நீங்க போனீங்ளா
சிஸ்டர் நா இப்ப மூவியே பாக்கறதில்ல நா மூவி பாத்தே கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் ஆகுது சிஸ்டர்
ஐயோ
நெஜமா சிஸ்டர் நான் வந்து அ என்ன மூவி ரீசண்டா பாத் தனா பழையது இப்ப ரீசன்ட்டா வந்ததுல பொன்னியின் செல்வன் ஒன்னு தெரிமா
ம்
பொன்னியின் செமி எப்போ வந்ததுன் தெர்ல அது நா காலேஜ் படிக்கிறப்பதா பாரத்தனே நெனைக்கிற அப் ஃபிரெண்ட்ஸ் கூட போய் பாத்தே சிஸ்டர்ஸ் அப்பதா
ஓ அவ்ளோ ம் நீங்க ஹாபிஸா என்ன பண்ணுவீங்க அப்ப மூவி கூட பாக்க மாட்டேன் சொல்றீங்க
இன்னனா நா வந்து என்ன பண்ணுவனா இல்ல சிஸ்டர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லே இங்க டைம் போய்டு அதுக்கப்பறம் பாத்து ஆ அதுக்கப்புறோ வந்துட்டு பாத்தீங்னா யூடியூப்ல சேர் எதாவது அந்த லாக்ஸ் பாக்குறது அதுலே டைம் போய்டு மூவிஸ்ன்றது வந்து இப்போ அதிகமா இன்ட்ரஸ்ட் இல்ல அது ஏனே தெர்ல என் ஃபிரெண்டு அப்டிதா சிஸ்டர் இன்னோர்தவணு அவனு பாத்தீங்னா படமே பாக்க மாட்டான் அவனுக்கு எம் அவனுக்கு இதே மாரிதா எதாவ்து ஒன்னு பண்ணிட்ருப்பான்
ம்
இப்ப கருப்பு கருப்பு மூவி கூட நல்லா இருக்குன் சொல்லிருந்தாங்க நீங்க எப்டி பாக்குறீங்க ஒரு ரெண்டு நிமிஷோ ரிவ்யூ சொல்லுங்க இந்த மூவி எப்டி இருக்குன்ட்டு
ஒரு டிவோஷ்னலா கொஞ்சோ நல்லா இருந்துச்சு அ எப்டினா ஃபஸ்ட்டு ஒரு ஆ ஒரு கோ கோர்ட்டு கோர்ட்டுல வந்து நெறைய வந்து இந்த காசுலா வாங்கீனு அந்த மாரி அ கொஞ்சு லாயிலாவே இல்லாம இருக்காங்க அந்த கோட்ல அதுக்கப் அப்றோ ஒரு ஒரு ரெண்டு பேர் வெளி ஊர்ல இருந்து வராங்க அவுங்குளுக் வந்து இந்த நகலா வந்து கொள்ள அடிச்சுட்டு போய்டுவாங்க அத வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது வந்து கோர்ட்ல போயிட்டே இருக்கு அது உங்க காசு மட் வாங்கினு வாதாட மாட்டாங்க அந்த மாறி பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்பறம் அந்த அதுக்கப்பறம் தா வந்து இந்த க சாமிகிட்ட போயி அவங்க வந்து வேண்டிக்குவாங்க அந்த சாமிட்ட எப்டி வேண்டுணும்னா இந்த ம் இந்த மிளகாத் தூள் எல்லா இருக்குல்ல அதெல்லா இடிச்சி சாமி மேல வந்து பூசுவாங்க அப்பதா அப்பறமே அப்டியே அன் அந்த மாறி பூசி அவங்க வந்து வேண்டிக்குவாங்க ஒரு அப்பா பொண்ணு அந்த மாறி வேண்டிக்குவாங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதுக்காக தான் வந்து அந்த நகைல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த நகைய எதுக்குன்னு போயிட்டே இருப்பாங்க
ம்
அ அது அ அதுனால அது உன் நகை வேணுன்றதுக்காக போயிட்டு சாமிட்ட அந்த மிளகால்லா அரைச்சி ம் மூஞ்சி எல்லா பூஸ்சுனஉன்னே அதுக்க அப்பறம் தான சூர்யா வந்து என்ட்ரி அதுக்கப்பறம் கொஞ்சோ சூப்பரா இருக்கு அப்டியே அப்பறம் கடைசியா இந்த மாறி எல்லாம் லஞ்சம்ல்லா வாங்க கூடாது அப்டின்னு சொல்ட்டு அது க கடைசியா முடிப்பாங்க அந்த மாறி
சூப்பர் சூப்பர் சூர்யாக்கு உண்மையிலேயே சாமி வருமா அவருக்கு
தெரியலையே கொஞ்சம் ஆக்டிங்கா தா இருக்கும்
இல்ல இல்ல நான் வந்து மூவில சொல்லல சிஸ்டர் அந்த படத்துல உண்மையிலேயே அ கருப்புசாமி வருமா சூர்யா ஒடம்புல அவரு ஒடம்புல
அ அச்சா அதாவது சாமியே அவரா அந்த மாறி வருவாரு அவரு மேல சாமி வராது அ அவர் தா கருப்பு கருப்புசாமி அப்டின்னு சொல்ட்டு ஒரு ஹியூமனோட ஒடம்பு வேணும்ல்ல அது அதனால அ அந்த உருவுல வருவ
வேற லெவல் சிஸ்டர் சிம் சூப்பர் அப்ப அந்த மூவி நா பாக் ஐய்யய்யோ ஓடி டி ல வந்துச்சுன்னா நா பாக்குறேன் சிஸ்டர்
அ ஓகே ஓகே
இல்ல நா வந்து படம் பாக்குறது இல்ல சிஸ்டர் நெஜமாவே ந நா நீங்க சொன்ன மாதிரி நா என்ன படம் பாத் திருக்கன்னா இந்த டிவில போடுவாங்க பாருங்க கில்லி அ துள்ளாத மனமும் துள்ளும், ப்ரியமானவளே அதுக்கப்பறோ அந்த அ மனசெல்லா ஏதேதோ அ இந்த மாதிரி படந்தா நா பாப்பேனே தவர இப்ப தேட்டர்ல எல்லா பாத்தது இல்ல அதிகமா ப்ரெண்சுங்களே வான்டடா இந்த தோர் படோ அந்த மா ரி இப்ப ரிலீஸ் நியூ ரிலீசஸ்ல்லா வந்துருக்கு பாருங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கே. அது மோஸ்ட்லி ஹாலிவுட் படத்துக்கு தா அழைச்சுட்டு போவானுங்க சோ அந்த மாதிரி போனது உண்டு.
ம் நல்லாதா இருக்கு. வேற என்ன இருக்கு உங்களுக்கு
எனக்கு வந்துட்டு வேற என்னன்னா அத சேட் பண்ணுவே சிஸ்டர். அதெல்லா காலேஜ் ஓட முடிஞ்சிச்சு பன்றதே சோ இப்போ வந்துட்டு என்னன்னா அ எதாவது ஃப்ரீலான்சிங் பேஸி வர்க்லயே போய்டு டைம் மோ மோஸ்லி அப்டி இல்லன்னா எதாவது ஃப்ரீலான்சிங் வர்க் பேசிவ் இன்கம்க்கு எதாவது நா அந்த மாதிரி சின்ன சின்ன எதாவது ப்ராஜெக்ட்ஸ் கெடச்சு கெடச்சதுனா பண்ணுவே சோ அதுக்கபறோ இதுக்கப்பறோ என்ன பண்ண கேம் வெளயாடுவே சிஸ்டர் ஃப்ரீஃபயர் ஃப்ரீயா ஃப்ரீயா ஃபயர்லா கேமு
கேம் இருக்குன்னு தெரியு விளையாடுனது எல்லா இல்ல ஏ ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவாங்க அது தெரியு
ஓகே ஓகே அது கேம் வெளயாடுவ சிஸ்டர் ஃப்ரீஃபயர் கேமுஜஅதுக்கப்பறொ வந்துட்டு ம் என்ன பண்ணுவெ தூங்குவே சிஸ்டர் ஏதாவது மூடு அவுட் ஆயிட்சுனா தூங்கிடுவே அதுதா என்னோட பெரிய ப்ரெஸ்னே சொல்லலா
ம்
உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது
நா நா போன் பாப்பே அப்பறொ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க அவக கூட பேசுனாலே டைம் போறது தெரியாது ஆ பேசனு அப்பறோ எப்பயாச்சு யூடியூப் ப்ளாக்ஸு எதாவது பாத்துட்டே இருப்பே என்னகு ட்ராயிங் புடிக்கு ட்ராயிங் பண்ணுவே
சூப்பர் சி ப்ரமோஷன்லா பண்ணுவீகளா ட்ராயிலா
இல் இல்ல இல்ல சும்மா வீட்ல போர் அடிச்சுருன்னா ட்ராயிங் பண்ணுவே இருக்கு
ஓகே ஓகே ஒரு ஐடியா சொல்றே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆ இப்ப ஒரு ட்ராயிங் பண்றீங்க வேச்சுகளே சோ இப்போ ட்ராயிங் பண்ணிட்டு அதுக்கு நீங்க அத வந்து ஒரு டிஜிட்டல் ஆட்டா மாத் தணு அதுக்கு நம்ம நீங்க வந்து கலர் கொடுக்கணுனா நீங்க பெயிண்டிங் தான பண்ணுவீங்க சோ ஒரு பென்சில் ட்ராயிங்க பெயிண்டிங் தான பண்ணுவீங்க ஆனா அது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ட்ராயிங் வேனா சூப்பரா வரஞ்சுட்டு ஆ அத வந்து நீங்க கூட வரஞ்சதுல கூட கொஞ்சோ மிஸ்டேக் பண்ணிர்பீங்க மூக்கு வந்து கொஞ்சோ கோணலா இருந்திருகலா பாடி கோணலா இருந்திருகலா சோ அந்த மாதிரி பண்ணிருபீங்க பட் ஆனா ஒரு பிச்சர் அப்பிடியே நீங்க என்ன பண்றீங்க ஓ மொதல்ல அந்த பிக்சர கேப்சர் பண்ணிக்கோங்க போன்ல எடுத்துட்டு சார் ஜி் பீ டீ போங்க அது ஒன்னு அத அப்லோட் பண்ணுங்க அப்லோ பண்ணிட்டு ஒரு அ இந்த பிச்சர வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ப்ரொ ப்ரொஃஸன இமேஜா கலரிங் குடுத்து எந்தந்த ஆ ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன கலர் வருமோ அதே மாரி எனக் க்கு வேணு இத வந்து எனக்கு ஒரு ஆ டிஜிட்டல் பெயிண்ட் ஆட்டாவோ இல்லனா ஒரு நார்மலா ஒரு ஆட்டோவோ டிராயிங் ஆட்டோவோ எனக்கு கலர்ரோட பண்ணிக்குடுனு கேட்டீங்கனா உங்க பிக்சர் அப்படியே கலர் அகிவரும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா
இல்ல ட்ரை பண்ணதுல ஆனா அது கொஞ்சோ சேஞ்ச் ஆயிடு ஏ ஐ பண்ண மாரி ஆயிடு நம்ம பண்ண ஓர்க விட அது நம்ம என்னாச்சு தப்பு பண்ணியிருந்தா அது கரெக்ட் பண்ணிடு அத அது நம்ம டிராயிங்காவே இருக்காது
ஏன்னா நா பா கரெக்டா சொன்னீங்க நான் வந்துட்டு டென்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்போ வந்து இந்த சம்மர் லீவ் அப்போ ஒன்னு ட்ராயிங் வரஞ்சே சிஸ்டர் அ அது ஆக்சுவலி டிவோர்ட் ஆர்ட்டி ஆர்ட்டு தா ஆ சமயபுர மாரியம்மன் வந்து வரஞ்சே சோ அது வந்து அது ரொம்ப அது வரஞ்சிட்டு அது ஒரு நோட் புக்ல வெச்சு க்ளோஸ் பண்ட்டே அது வந்து நா நெறைய டைம் வந்து அந்த புக் க்கு அந்த அ அந்த பு அது எப்பவுமே எங்கிட்ட இருக்கு கால்ல காலேஜுல கூட ஓன் டைம் மறந்து நோட் புக்க நா எட்த் த்துட்டு போயட்டா அப்ப கூட ஃபிரண்ட்ஸ் எல்லா பாத்துட்டு டே நீ இவ்ளோ சூப்பரா வரைவியா அப்டில்லா அப்டில்லா கேட்ருந்தாங்க என்ன இது என்ன வரஞ்சு குட்றா அப்டின்லா நெறைய பேரு கேட்ருக்காங்க சிஸ்டர்
ம்
சோ அப்டிலா ஆ அந்த மாதிரி ட்ராயிங் வந்து நா அப்றோ அதுக்கப்பற எடுத்துட்டே போல அத வந்து ஒரு நோட்புக்ல வெச்சு குளோஸ் பண்ட்டே இப்ப ரீசண்டா அத எடுத்து அத ஃபோட்டோ எடுத்து ஆ பிராம்ட் போட்டு சாட் ஜி பி டி ட எடுத் தனா சூப்பரா வந்திருக்கு சிஸ்டர் வேற லெவல்ல வந்திருக்கு அது ஆனா ஃபேஸ் ட்டு அதோட ஹேண்டு அது எல்லாமே ஆ அந்த இன்னு சொல்ல போனா அந்த தி அது பேர் என்ன ஜுவல்லரியா ஜுவல்லரிலா பாத்தீங்கனா அப்டியே அக்யூரேட்டா வந்திருக்கு சிஸ்டர் கலர்லா நா கேக்கா நா என்ன கலர் கோடிங்ல அந்த ஒரு ஜுவல்ஸ்க்கு வருமோ அதே மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பரா வந்திருக்கு அக்கியுரட்லி
ஆ அது ம் சாட் ஜி பி டி பெர்ஃபெக்ட்டா தா எல்லாமே ஒர்க் பண்ணுமே
கண்டிப்பா நீங்க எது அதிகமா யூஸ் பண்றீங்க ஓப்பன் ஏ ஐ யா இல்ல ஜெமினி எது அதிகமா யூஸ் பண்றீங்க கிளவ்டு
ஓப்பன் ஏ ஐ தா சாட் ஜி பி டி தா அதிக
ஓகே ஓகேங்க சூப்பர்
லிமிட் வேற முடிஞ்சுர்தா அதுக்கப்பறமேட்டு தா ஜெமினி போவே போயிட்டு வா தம்பி அப்டின்னு அம்ச்சு வுட்டுருது சாட் ஜி பி டி
ஓகே ஓகே ம் உன்னொன்னு விஷ்யோ நா வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுவேனா ஆ எதாவ்து இப்ப எனக்கு சட் எதாவ்து அ ஒரு ஒடம்பு செரியில்ல இப்ப ஒரு ஃபீவர்னா பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்களா சிஸ்டர் இல்லனா டேப்லெட் எழ் தராங்களா அத அத அப்டியே கேப்சர் பண்டாடு சாட் ஜி பி டி உள்ள போட்டனா அது க்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு குடுத்துரு சிஸ்டர் ஒனக்கு இந்த பிரச்சன இருக்கு பயப்பட வேண்டா பிளட் கவுன்ட்ஸ்லா சரியா இருக்கு சோ அது எல்லாமே டீடெய்லா குடுத்துரு நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணிருக்கீங்ளா எதாவ்து
ஆ ட்ரை பண்ணிருக்கே அதாவ்து எல்லாருமே இப்ப இந்த மாரிதா பண்றாங்களே மேக்சிமம்
ஆ ஆ கண்டிப்பா
இதுன்னு இல்ல எல்லாமே இப்ப ஒரு இப்ப நா கண்ணாடி வாங்க போறே ஸ்பெக் ஸு வாங்க போறே அது எ ஃபேஸ் இது எது சூட்டபிளா இருக்கு அப்டின் சொல்ட்டு அதுகிட்ட கேட்டாலே அதுவே கரெக்டா சொல்லுது
வேற லெவல் போங்க ஆ வேற என்ன கேட்ருக்கீங்க வேற என்ன மாதிரி
ஆமா அப்றோ எடிட் தா ஃபோட்டோஸ் அந்த மாரி செரி பிரதர் நெக்ஸ்ட்
ஓகே ஓகே சிஸ்டர் ஆ